சொல்றா
உம் கிரிகெட்லா வலையாடுவியா டா
ஆ வல்லாடுவ
பால் போடுவியா நல்லா யாரன்னா அவுட் பண்ணிக்கக்க பால் போட்ட
அம்பத்தி மூணு விக்கெட்
ஐம்பத்தி மூணு விக்கெட்டா ஒரே பால்லையா
உம் ஹாம்
ஐம்பத்தி மூணு பால்லயா
அஞ்சு மேட்சல
ஓ அஞ்சு மேட்ச சேத்து ஐம்பத்தி மூணு விக்கெடா
ம்
மொத்த விக்கட்ட நீ தா அடிச்யா மொத்த விக்கட்ட நீ தா
இல்ல இல்ல
ஆமா பின்ன எப்பிடியா அஞ்சு மேட்சல அம்பத்தி மூணு கட்ணா மொத்த விக்கட்ட நீத்துக்குற அஞ்சு மேட்சையு
ம் அப்டி எடுக்க முடியாதே
அப்டித்தானே எத்துருக்குர நீ சொல்றது ஒரு டே ஒரு மே ஏஐ ஒரு டீம்ல பதினோரு பேர் தாண்டா
ஆமா
ஆமா அஞ்சு மேட்சுன் சொல்ற அஞ்சு மேட்சுல
நாலு ஓவர் அம்பது அம்பது ஓவர் அம்பது ஓவர் ஆடுவோமா
உம்
அ அதுல கிடைக்கிற ஓவர்ல ஒரு அஞ்சு விக்கெட்டாவது எடுப்பே தொடந்து எடுக்க மாட்டே எப்டி சொல்றது எனக்கு ஓவரு உடனே குத்துர மாட்டாங்கோ
ம் ம்
எத்தனாவது ஓவரு பத்தாவது ஓவரு குடுப்பாங்களா
ஆமா
அதோட பதினஞ்சி குடுப்பாங்கோ
ம்
அதோட இருவத்தி நாலோ என்னமோ குடுப்பாங்கோ
ஆ
அந்த மேரிதா குடுப்பாங்கோ
ம்
அந்த அந்த எனக்கு குடுக்குற ஓவருல ஓ ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட்
ஓ ஒரு ஓவர்ல விக்கெட் எடுத்திருவியா
ஆ ஒரு ஓவர்ல ஓக் ஒரு விக்கெட் ஒரு இப்போ ஒரு அஞ்சு ஓவர்னா அதுல ஒரு மூணு ஓவர்ல விக்கெட் எடுப்பே
ஓ அப்டியா
ம்
ஆ பிளேயரா அப்ப நீ கிரிக்கெட்ல
அந்த அளவுக்லா கடாது
ம் பும்ரா மாரி போடுவியா மல்லிங்கா மாரி போடுவியா
ஆ
ஜடேஜா மேரி
மிராக்கோலி மாரி போடுவே
விராக்கோலி மாரி போடுவியா
ஆமா
ஓ யாரு அது மிராக்கல்ல யா
நாதா
நீயா
ம்
ம் இப்பிடி கிரிக்கெட் தா விளாட போலானு இருக்குறோ
போ விளாடு போ
நா வெளாட மாட்டே அங்க போனா அங்க வந்து ஹோட்லுக்குல்லா போய் சாப்டுவாங்கலா
அடப்பாவி
கூட போய் சாப்புட்டு வரலாமா
ம் ம்
ம் நம்மல்லா எண்ண போ கீட்டுக்கட்டு ஆவே ஆகாது
அப்டியா ஃபுட்பால்
ஆ
ஃபுட்பால்
ஃபுட்பால்லா ஆகாது ஒன்லி ஃப்ரீஃபயர் மட்டுதா ஸ்போர்ட்ஸ்ல
அது ஸ்போர்ட்ஸ் கெடயாது
ஃப்ரீ ஃபையர் ஓ ஈ போட்ஸா அது
ம்
இ போர்ட்ஸ்னா அது என்னா அர்த்தோ
ஈஸ் போட்ஸ்ன்னா என்னா சொல்றது டிஜிட்டல் டிஜிட்டல் ஸ்போர்ட்ஸ் அது ஈக்கு ஈக்கெல்லா அர்த்தோ தெரியாது எனக்கு ஆனா கேள்விபட்ருக்கே டிட்
ஓ ஈ போட்ஸ்ன்னா இந்த கேம் இந்த கெ மொபைல் கேமோட ஈ போட் சா
ம்
ம் இப்போ கபடிக்குல்லா அதுலா ஸ்போர்ட்ஸுல
அதுல்லா ஸ்போர்ட்ஸ் இன்டோர் ஸ்போர்ட்ஸ்
அ அப்டியா
அவுட்டோர்லயு வெளாடுவாங்க அத
ஓ அப்படியா
ஓ
உ உனக்குன்னா ஸ்போர்ட்ஸ்லா தெரியு
அதா சொன்னெனே கிரிக்கெட்டு பேட்மிட்டன் கேரம்போட் ஆ
சொல்லவே இல்ல
மந்துட்டே
மந்துட்டியா
ஆ ஆ ஆமாம்
பக் செஸ்ஸு
ஆஹா செஸ்ஸா ஆட தெரியாது ஓரளவுக்கு ஆடுவே
டேய் அனைக்கு என்ன அச்சு ஓட உட்டியடா கிளாஸ்ல செஸ்ல
நா எப்ப அச்சே
ஜெய்லனா
அப்டியா மந்துட்டே
ஆ மந்துட்டியா ஓ நெறய பேர் ஒரு நாள் நெறய பேர் ஜெய்க்குதால ஒனக் ஞாபகோ வர மாட்டதுல்ல
அந்தளவுக் ஆட மாட்டேன செஸ்ஸு தெரியாது
ம் அலோ
ஆ
சாப்புல்ல
ஆ சாப்ட்டே சாப்ட்டே
என்னா என்னது மீன் கொழம்பா
ஆமா ஆமா
என்னடா சிரிக்கிற சொல்றா
ஆமான்டா
மீன் கொழம்பு தானா
ஆமா
ஏ கண்டுக்கு வாசன வந்துது அப்பயே
வாசன வந்துதா
ம் நா கரெட்டா கண்டுபிடிச்சிட்ட
நீ என்னா சாப்ட்ட
கண்டுபிடியே
எது
கண்டு புடுற நீயே
சிக்கன்
நோ நோ
மீன்
நோ நோ
நண்டு எறா
நோ நோ
மட்டன்
நோ நோ
சாம்பாரு
நோ நோ
ரசோ
ஆ ஹ
அப்ற ன்னாதான்டா
இட்லி கார சட்னிடா
மதியத்துக்கா
கால்லயு அதா மதியானமு அதா
என்ன சொல்ற
ஆ சண்டே ஸ்பெஷல்லா கெடயாது
சும்மா சொல்லாத
ஏய் உண்மேலடா எங்க அம்மா வேலைக்கு போனாங்கடா காலல இட்லி செஞ்சுட்டு போயிட்டாங்கடா
ஃபோட்டோ எத்து அனுப்பு
டேய் சத்தியமாடா என நம்ப மாட்ற நா சொன்னா நம்ப மாட்றியாடா நீயி
சேர் சேரி நம்புறே இல்ல இல்ல இல்ல இல்ல இ ல்ல
இந்த விஷயத்துல பொய் சொல்லி நா என்னடா பண்ண போற சொல்றா சாப்பாடு விஷயத்திலா நா பொய் சொல்ல மாட்டன்டா
தெரியு தெரியு
ஆ நாளகி கன்ஃபாம் காலேஜா
ஆமா
ஃபஸ்ட் இயர்க் எப்பா
ஒண்ணாந் தேதி புதன் கெழம
ஓ அத்த வார புதங் கெழ்மயா
முப்பது நம்மளுக்கு லீவ் வருன்னு நெனைக்கிறே காலேஜு
ஏ
ஆமா ஃபஸ்ட் இயருக்கு நம்ம உக்காந்தோ பாத்தியா ஷெட்டுல அந்த மாரி உட்கார வைப்பாங்க
ஏய் ஒன்னா தேதி தானா காலேஜ் என்ன நீ ஆ
காலேஜி ஆஹா முப்பது வந்து நம்மளுக்கு உக்கார வச்சாங்கள அந்த மேரி உக்கார வைப்பாங்க ஒன்னாந் தேதி அவங்களுக்கு கிளாஸ்ல கூட்டுன்னு வருவாங்க
ஏ முப்பதா தேதி அ நீயே நம்மளை கூட்டு வந்துட்டாங்களே டா கிளாஸுக்க
அ அன்னிக்கும் கூட்டன்னு வந்தாங்க தெரியும்டா அட்டனன்ஸ் போடுறதுக்கு
ஆ ஆ
மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷா கிளாஸ்ல போயிட்டு உக்காருவோள ஸ்டெய்ட்டா
ஓஹோ அப்ப முப்பது நம்மளுக்கு லீவா
ஆமா லீவு தான் வரும் தெர்ல சொல்லுவாங்க
இன்னிக்கி என்ன டேட்டு
இருவத்தி எட்டு
நாலனிக்கி லீவா
ஆமா
நீ நால் நாள் லீ்வுன்ற மாரி இருந்தானே பேங்கு பேங்குக்கு போய்வரனு ஒரு வேல இருக்கு டா எனக்கு
ஆ அப்ப லீவ் விட சொல்றோம்
ஆ ஏன்னா லீவ் டைம்லதான் லீவ் டைம்ல்லாம் பேங்க் இருக்காது
ஆமா
ஆ ஒர்க்கிங் டேஸ் மட்டு தான் இருக்கும் பேங்க்கு அதோட லீவு தான் அதான் லீவ் போட்டுதான் போலான்னு இருந்தேன் லீவே வருது போடக் கூடாது
லீவ விடாத புச்சு வச்சிக்கு
எல்லாம் வேலையும் அன்னைக்கே போய் முச்ட்ட
சா ஆ
அப்பறமா ஆதார் கார்ட்ல ஒரு நேம் நேம் இஷ்யூ ஒண்ணு இருக்கு அதையும் பாண்டி என்னா அவ்ள்தான் லைசன்ஸும் அப்ளை பண்ருவேன் ஏ டி எம் கார்டு அப் ஏ டி எம் கார்டு வந்துச்சுன்னா அது அது ஜி பே ஓன் பண்ணருவேன் எல்ல வேலையும் முடிஞ்சிடும் ‌
எல்லாம் முஞ்சிரும்
ம் லைசன்ஸ் இருக்கா உனக்கு
இல்லையே
ஏ எடுக்கறதே பைக்கில்ல எத்துடுறா பதினெட்டு ஆயிச்சு தானே உனக்கு
எப்பையோ ஆய்ச்சு
பத்தம்போது ஆக போதா
மூச்சி
எப்போ உன் பர்த்டே
செப்டம்பர்
அஹ் அவ்ளோதான் த்ரீட்டு தான் இந்த வாட்டியாது த்ரீட்டு வைடா மறக்காம
வ வச்சல்ல ரேவதி ஸ்டோர் போய்லாம்
அ பரவால்ல ரேவதி ஸ்டோர் ஆவது அதயாது வாங்கிகுடுறா ரேவதி ஸ்டோர் கூட தேவைலட இருபதுரூபா பிஞ்சாவது வாங்கிகுட்றா
இல்ல ரேவதி ஸ்டோர் போலா அந்த அளவுக்கு கஞ்சம்லா கிடையாது நானு
எப்பாடே நீ யாரு நீ இன்னா மாரி ஆளு
இ
ஹைட்ராபாத்ல ஹைட்ராபாத் பிரியாணி சாப்புட்லான்டா கடசீல ஓம் பாட்டு ஒருபா சாக்லேட் கூட வாங்கி
யாருக்கு வாங்கி தர்லடா
யாருக்கு வாய்ந் தர்லனா என்ன அது பத்தி எனக் கவல கடையாதுரா என்னு வாய்ந் தர சொல்லி யா வாய்ந் தர்ல அதா எனக் கவ்லியே
செர் நா செஞ்சிட்டு சொல்ற சொல் சொல்ட்டு செய்மாட்ட செஞ்சிட்டு சொல்ற
நீ அப்ப செய் மாட்டியா செய்யவு மாட்ட சொல்லவு மாட்டியா
இல்ல நா செஞ்சுட்டு சொல்ற
அ பாக்கலாண்டா எவ்ளோ பெட் டு கட்ற இந்த வாட்டி கன்ஃபாம் வாய்ந் தர்ணு யாருக்கு வாய்ந் தருவ
எவ்ளோல்னா சொல் மாட்ட நா வாய்ங் குடுத்துனேர்ப்ப
எனாது எவ்ளோல்லா சொல்ல மாட்டியா
எவ்ளோல்லா சொல்ல மாட்டே அமொண்ட் சொல் மாட்ட
ஓ எனது அழக ப்ரிஞ்சா
அதல்லா தெர்யாது அன்னிக் பாத்துக்லா
அப்பனா நீ எதோ ஒ சாக்லட் ஏதோ ஒருபா சாலட் வாய்ந் தன்ட்டு போப் போற
வாய்ப்பில்ல அந்தளவுக்கலா இல்ல
மிஞ்சு போனா இருபா வாய்ங் குர்றா டே தயவ்செஞ்சி அசிங்மா பண்ணாதரா
நாப்பத்தஞ்சிருவா வாய்ந்தர சாப்புர்றியா
ஆ பரவால்ல சேர் சேரி
ஆ